எத்னாது கா வெக்கிறேன்
தெரிலயே
எனக்கு தெரிஞ்சி அஞ்சுனு நனைக்குறன்
செரி விடு பேசிக்கோ பேசு ம்
அப்புறோம் இப்ப நீ கொஞ்ச நேரம் பேசு
இல்ல நீ பேசு நீ சொல்லிட்டு இருந்த முடி ஃபஸ்ட்டு
ம் இல்லல்ல நீ இப்போ கொஞ்சோ நேரம் பேசு நா சொல்ற
ஆ பேசுறேன் என்ன பெஸட்டும் எப் நீங்க வீட்டுக்கு வாங்க அவ்ளோதா நா வீட்ல வந்ட்டு நாங்க
ம்
எது பண்ல நீங்க வாங்க நீங்க வந் ஆமா நீ வன்டு ஃப எல்லாருமே வ நீங்க ஃபஸ்ட்டு மருதாணி தோலில வந்ட்டு இத தெளிவுபடுத்துங்க அவளுக்கு எப்டி ஆனா தெளிவ் படுத்துறது இத யானா அவ அவ வந்ட்டு ஒரு இது இது பண்ணி அவ அது இதாயிட்டா இப்படிதா இருக்கு அப்படின்னு இனி அவள் ம்
அமுச்சுட்டு பேசி அனுப்ச்சுட்டு
என்ன அனுப்ச்சர்றது
பேசி அனுப்ச்சுரு
யே யாரு உனக்கு சொன்னா அப்டின்னு கேட்டா
ஏ குட்டைய தோழி தா சொன்னானே சொல்லிரு அது பிரச்சன இல்ல
அப்பிடியா
ம்
நா கேட்டே ஏ எப்பயுமே வர மாட்டேறீங்க என்னடி ஆச்சு உங்களுக்கு அப்டின்னு சொல்லி கேட் டா அவ என்னமோ சொன்னா அப்ப நா விடாம கேட்டுட்டே இருந்தே அப்ப அவ இப்படி கோவத்துல அவ அவளு கோவத்துல தாண்டி சொன்னா அப்படி சொல்றே
ம்
அப்புறம் நா அவளுக்கு இது பண்ணே நா இதுக்கும் குட்டை தோழியிடம் நா எல்லாமே அனுப்புனே அன்னைக்கு மு முதல் நாள் பேசி கொண்டிருக்கிற இது வரைக்கு நா அனுப்புனே ஓ அவ குட்டைத்தோழி இருந்துட்டு என்னையவே கொழப்புறா நீங்க சந்திச்சீங்களா நா நெனைச்சே வே என்ன இவ திடிர்னு வந்து இவ இப் கேக்க மாட்டா எப்பிடி கே்குறா அப்ப நா எந்துச்சு நம்ம நா நெனைச்சே அவ முன்னாடி
க பாத்தி
ஆ புகைப்படம் வரைக்கு நீங்க பாத்தீங்களா
ம் அப்ப நா என்னடா இது அப்டின்ட்டு எனக்கு ஒரு இது ஆயிடுச்சு அப்புற நா வந்ட்டு அவட்ட கேட்டே ஆ ஆ நீ நீ நம்புறியா நீ என்ன எப்படி சொ நீ எப்படி சொல்லலா நா உன்கிட்ட பேசுனேன்லா அவ்ளோ நேரோ எல்லாமே நா உனக்கு தான அனுப்புனே ஏனா பட் அவதா வந்ட்டு இதுலயே இருந்தா
ஆ
ஆ அப்ப எனக்கு அங்க அந்த இவ இவகிட்ட கேக் யப் யார் நம்மளோட குடும்பத்துல யாரு அப்ப இதுல இருந்தாலே எல்லாத்தையு கேட்டா அதுல வந் ட்டு நா இந்த மோதிர வந்ட்டு
அவ என்கிட்டயே கேட்டா ஒவ்வொருத்தவுங்கட்டயு கேப்பே பாத்து பாத்து செஞ்சுட்டு இருந்தே
ஆ நா கேட்டே அப்போ அப்போ கூட ஆனா அவளுக்கு எப்பிடி அவ அப்பிடி நம்பலா அப்டின்னு ஒரு மாரி எனக்கு கோவ் ஃபஸ் ட்டு கோவோ வந்துச்சு அதுக்கப்புற சேரி ஆ
என்னுடன் இருக்கு குட்டை தோழியவா கோவ வந்துச்சு
எல்லா எனக்கு மட்டு இப்டின்னா நானே இங்க இருக்கே என்னை யாரு அங்க போய் பாத்திருப் பா அப்டின்னு எனக்கு அந்த ஒரு கோவோ
ம் அதுதா ஆனா குட்டைத்தோழி வந்துட்டு நம்பல
ஆ அப்ப இந்த எந்த கு என் என்னோட்டு இருக்க குட்டைம தோழிமேலயு கோவோ
ம்
அப்புறோ என்ன அப்ப யா எல்லாத்தயுமே நெனச்சு கேட்டா தேவ அ உன் உன்ட வன்ட்டு உன்ட்ட வர நா சண்ட அப்போ
ஆ நீ அ இது கால கொண்டு போடுவமே அத கேட்டியே
காதுக்கோ
காலுக்கு
கால் ஆ கேட்டேன்ல ஆ உன்ட்ட கேட்டனா ஆ எல்லாத்தையுமே கே ட்ட நம்ம இந்த தோழிக்கிட்ட புகை பிடிக்கிற தோழிக்கிட்ட கூட கேட்ட நானு
ம்
அ தொழுத தோழிகிட்ட கேக்க கொஞ்ச பயமா இருந்துச்சா அவங்க அண்ண கிட் இது இருக்குன்னு அதுக்கடுத்து நா கேக்கல அவங்க அன்னைக் திட்டிட்டாருன்னு வையி நம்மளுக்கு எதுக்குன்னு நா விட்டுட்ட அப்றோ எப்டி கேட்கும் போது அவங்க எப்டி நெனங் பாத்து சொல்லானு சொல்லி எனக்கு ஒரு கோவோ வந்துச்சு எடுத்தது அதுக்குப்புறோ சேரி நம் நம்மட்டி இப்டிதா சொல்லுவாங்க எல்லாரு இங்க சொல்றக் க்க யாரு இல்ல அப்டின்னு சொல்லி நானு சரி அவ வந்து கேக்கட்டு அப்டின்னு விட்ட அப்றோ சேரி இப்போ எல்லாத்தையு கேட்டு நம்மளே போய் பேசிருவோ
ம்
அப்டியானு அவ என்ட்ட நல்லாதா பேசுறா நானு அவட்ட நல்லாதா பேசுற
ம்
கூட நல்லா பேசனாஅவ நா போய் அவட்ட கேட்டு இப்டி அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு க்கமா அப்ப நா அவங்க அம்மா அம்மால்லா வந்து அவுங்க அம்மாட்ட போய் அவ சொல்லிட்ட பைத்தியகாரி அம்மா இவளுக் குதா மா அப்டின்னு அவங்க அம்மா வேற பின்னாடி இருந்து கலாய்கிறாங்க எனக்கு எனக் டக்குனு நம்மளுக்கு கூச்சமா இருக்குமுல்ல ஆ அப்ப அப்ப இருந்தாலு ஒரு கூச்சோ
அதா சொல்ற அம்மான்றனாலதா கூச்சொன்னே சொல்ற
ஆமா அப்போ ஆனா அடுத்த நாள் நான் இருந்துட்டு பேசிட்ட கிடிங் ஐயோ இல்ல எனக்கில்ல எங்க அக்காக்கு அப்டின்ன அவங்க ருமானா நீ தான அந்த அக்கா அப்டின்னாங்க ஓ ஆமா விடுங்க அப்டி சொல்ட்டு அப்ப அப்பதா நல்லதா பேசிட்ருந்தோ அவளு நல்லாதா பேஸ் நானா அவ அப்பவே கேட்ருந்தா இதுக்கு ஒரு பிரச்சனயாவே வந்துருக்காது சொல்ற சொல்றேன்
ம் அது சிரிச்சுட்டு அப்டே கேட்டு அப்டே விட்டுருந்தோ
ம் நானு ப்ரூஃப் பண்ணிருப்ப அவ் அவ்ளு இது தெரிஞ்சிருக்கு அவ்ளுக்கு அவ்ளு ம் எல்லாம் நேரம் என்ன பண்றது நம்மளை
ஒடனே அது அவனே எங் அவ எங்கள்ட்ட சொல்லி கேக்க சொல்றா நீங்க கேளுங்க நீங்க கேளுங்கன்னு
ஆனா அவ ஏ கேக்க மாட்டிக்கிறா
ஆ இங்க நானு பர நா பேச மாட்ட என்னோட இன்னொரு குட்டைத் தோழி இருப்பா அவட்ட சொல்லி பேச சொல்லுவ பேசு நீ பேசு என்னைய மட்டு எல்லா திட் காங்க நீ பேசி திட்டுவாங்கு சொல்ல போற நா இனி
சரி சரி
இப்ப நா தா இங்க இது நா தா பொய் சொன்ன அப்டின்னு வந்துருக்கு ஆனா
இல்லே
தொழுது இன்னொரு தோழி கூட சுத்திட்டு இருந்திருக்கா
ஆமாமா அவரோட பக்கத்து விட்டு பொண்ணா இல்ல மாமாப்
பக்கத் பக்கத்து வீட்டு பொண்ணு மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கா பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தி இருக்கா மாமா பொண்ணு கூட சுத் தரதெல்லா சகஜம் சரி நானு சுத்துவே நீயு சுத்துவ அவளு சுத்து எல்லாரு சுத்துறதா இவ பக் கத்து வீட்டுக்கு இப்ப யாரு புதுசான் கேக்குறேனா
அது பக்கத்து வீட்டு தோழி வந்து நம்மளோட சின்ன புள்ளையா இல்ல பெரிய புள்ளையா
நம்மளுடய இது புள்ள
ஓ
அவளிடம் இப்போ தோழி கொஞ்ச நெருக்கமாக இருக்காங்க
ஆ
ஆனா நானு விட்டுட்ட அப்ப அவளே வந்து நீ சொன்னா செரி அதெல்லா விடு நா செரி நா அவ நம் அதே மா தா நீ நனக் கீற மாதிரிதா ந நம்ம நம்ம ஒருத்தங் கிட்ட நெருக்கமா இருப்போ அதே மாரி நம்மளு அவங்கிட்ட இருந்து நம்ம அது எதிர்பாக்க கூடாது செரி அப்டி நா இன்னிக்கு இ இ நா என்னுடைய ஆ என்னனுடைய கணவனு கிட்டல்லா சொல்லி நான் இது பண்ணே எனக்கு இப்டி பண் எனக் ஆ ஏ இப்டி குட்டை தோழி நீ
அதாவ்து உன்னோட என்னோட குரல் ஒடஞ்சு போயிருச்சு டக்குன்னு நெருந்திருக்கு
இப்ப கேக்குதா அப்டி சொன்னா பின்ன அவங்க இருந்துட்டு சேரி விடு அப்டின்னு சொல்லி அவங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆ
கணவன்ட்ட என்ன சொன்ன
குட்டை நா கோபமாக பேசிக் கொண்டே இருந்தே அப்போ அவன் கேட் தா ஏன் எப்ப பாத்தாலும் நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுக்கிற என்ன ஆச்சு உனக்கு என்று நான் அப்றம் ஒரு மாரி இப்டிலா குட்டை தோழி இன்னியொரு தோழி கூட சுத்துறா ஆனா எல்லாரு அது நா தா நெனைச்சிட்டு ஒரு மாரி இது பன்றாங்க நீயே கே க்கிறியே அப்ப அப்பதா இவன் சொன்னா ஆமா நானே அன்னைக்கேட்டேன்ல ஆனா அவங்க பாக்க உன்ன மாரிதா இருந்தா அப்டின் சொன்னா அப்ப எனக்கு இவன்மேலையு கோவ வந்துருச்சு டக்குன்னு நீ
ஆ
கு எல்லாத்து முன்னாடியு சேந்துட்டு ஆடு எல்லாருமே என்ன இப்டியே தப்பாவே புரிச்சிக்கோங்க சொன்ன அப்ற ந அவ வந்து எனக்கு சமாதானம் படுத்தனா விடு எல்லா எ ஏனா நீ எங்க வேணாலு இது பண்ணிக்கலா ஆனா எங்கிட்ட நீ எப்பயுமே உ உன்னைய நா எப்பயுமே விட்டு குடுக்குமா அப் பல பேசிட்டு இருந்தா செரி எனக்கு கொஞ்ச அப்பதா தெம்பு வந்துச்சு பரவால்லடா ல்ல நம்ம கடைசியா போக இருக்காங்க சில பேரு நம்மளயு தாக் கு தாங்கறக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்டின்னு நா செரி அப்டின் சொல்லி நா எனக் தோழிக்கிட்ட
உன்னைய நாங்க தாங்குற மாரி அவங்களு தாங்கனாங்கன்னா சூப்பர் ப்பா மொதல் ஆரம்ப கா பத்தாவது படிக்கும் போது உன்னை தாங்குவோ பாத்தியா உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்னாவ்து உன்னுடைய குரலுக்கு என்னாச்சு ப்ப அ ஆன் இப்பதான் கேக்குது பத்தா
தூ ரே
உன்னுடைய பைத்திய காரத்தனதெலா நாங்க தாங்குவோல
அது வந்ட்டு ரொம்போ தாங்கராங்க இவங்க
ஆ
நான்ட்டு எப்டி சொல்றது இவங்களு யார்டையுமே பேச மாட்டாங்க இவுங்குளுக்குன் தோழர்கள் யாரும் இல்ல இவங்க தோழர்களும் கப்பல் ஒரே ஒரு தோழன் இருக்கானம்மா அவ வந்ட்டு கப்பல் படையில சேந்துட்டானாம்மா ஷத்துக்கு ஒரு டைம் அப்படிதா வருவானாமா
ம்
அப்ப மட்டுந்தான் பேசுவான் இவன் தொழுகை தொழுகை என்று அதுலயே இருப்பான் இவனும் இப்போ கல்லூரி செல்லவில்லை இல்லைல இவ வந்ட்டு வேற ஒண்ணு படுச்சுட்ருந்தா
ம்
சோ அதனால இப்போ என்ன பண்றது இப்ப வந்துட்டு அதுலயே அவங்க வன் டு இது பண்ணிட்டாங்க படிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம்
என்று அவங்களுக்கு கொஞ்சோ பிரச்சன இருக்கு இந்த உன்கிட்ட சொன்னனா
என்னது
அவங்களுக்கு வந்ட்டு மூளையில வந்ட்டு கொஞ்சோ பிரச்சன
மூளைள பிரச்சனையா எதற்கு
அது மு முதல் முதல் முதல் காதலி வந்ட்டு என்னமோ பண்ணி அவன் வந்ட்டு ஹாஸ் சுட்டுல்லாய்
மன உளைச்சல்
மன உளைச்சல்ல இருந்தா பின்ன அது வந்ட்டு எப்புடி ஆயிடுச்சுன்னா அந்த மூள வந்ட்டு மூளைல சின்ன கட்டி ஒண்ணு ஒரு மாரி ஆய்டுச்சு நான் வந்து எனக்கு மனசே இல்ல என்னடா உயிரே போய்ரு உக்காந்து நான் மூணு மணி தொழுகையில் அழுது அழுது எவ்வோ என்னால் மூணு மணி கூட இல்ல அது பதினோரு மணிக்கு நா உக்காந்தது அஞ்சு மணிக்குதா நா எந்துருச்ச காலைல அப்டியே தூங்கீட்ட அதுலயே கேட்டு கேட்டு ஆனா நெஜமா அடுத்த நாள் அவனுக்கு அது சரியாயிருச்சு என்ன எனக்கு எனக்கு அது ஒரு மாரி ஒரு எ ஒரு ஹாய் எனக் குடுத்தது நீங்ளே குடுத்திருக்கீங்களா எனக்கு அப்டிங்கற மாரி ஆய்டுச்சு ஏன்னா யாருனாலயு அது முடியாது முடியாதுன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு ஒன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் ஹ பிட்ல்ல அட்மிட் ஆய்தா இருந்தாங்க
ம்
அப்றோ என் ஏன்னா எனக்கு அப்ப தொழுக இல்ல என்னால எனக்கு வந்து இப்போ இ இத என்னால துவ மார்ரதா கேக்க முடிஞ்சு தொழுக முடியல அந்த நாள் வந் து ரொம்ப அவங்களுக்கு சி கிரிட்டிக்கல் ஆய்டுச்சு சி ஒரு மாரி ஆய்ட்டாங்க அவங்க அப்போ சேரின் சொல்லி நா உக்காந்து பரவால்ல இ இப்ப என்ன நமக்கு இதுதான இதுல என்ன அப்டின்னு சொல்லி நான் தலை குளி த்து விட்டு உக்காந்து ஒரே அழுகை சா என்னோட தங்கச்சி இருந்தா நான் அப்பவும் சொந்த ஊர்ல தா இருந்த
ம்
அப்ப அவ இருந்துட்டு பக்கத்துல உக்காந்து விடு விடு அப்டின்னா நான் அவு அவளை புடிச்சு தள்ளி விட்றது என்ன புடிச்சு அடிக்கறது என்ன ஆ